ஹலோ ஆ கேக்குதுது என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கே. நீங்க என்ன பண்ற ஸ் சோ ஒர்க்ல இருக்கற நீங்க என்ன பண்றீங்க?
புரியல நீங்க பேசுறது கொஞ்ச சவுண்டு கம்மியா கேக்குது. ஃபோன் பக்கத்ல வச்சு பேசுங்க.
இப்ப கேக்குதுங்களா?
இல்ல இல்ல இப்பவு சவுண்ட் கம்மியாதா கேக்குது.
நெட்வொர்க் இ்ஸ்யூவா இருக்குன்னு நெனைக்கிறே. பட் அ கேக்குது பட் ஸ்லோவா கேக்குது ரைட்டுங்களா?
ஆ ஆமா ஆமா.
ஆ ஓகே இப்ப ஓகேதான? பாருங்க எப்டி பேசு ஆ சொ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க?
ம் நா சு நல்லா இருக்கே ஆ நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க?
ஒர்க் பண்ணிட்ருக்கே.
ஓகே ஓகே சாப்ட்டாச்சா?
ஆ நீங்க? காலேஜா? ஓ ஷிப்டு முடிச்ட்டு வந்திருப்பீங்கல்ல ஈவினிங் ஷிஃப்டு. ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. எந்த ஊரு? ஓ கன்னியாகுமரி நா சென்னை.
ஓகே ஓகே.
கே ஓகே ஓகே ஓகே.
ஓகே அப்றோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க?
ம் இங்கல்லா ஓகே. கன்னியாகுமரில என்ன ஃபே மஸு? ஓ ஆமா ஓ கே ம்
தென் சி திருவள்ளுவர் செல வேற வேற இங்க வந்து ஸ்பெஷல் மாதிரி ரொம்பல்லா கெடையாது. பட் நெறைய ஃபால்ஸ் இருக்கு மவுண்டெய்ன்ஸ் இருக்கு.
மவுண்டெய்ன்ஸ் இருக்கா? மவுண்டெய்ன்ஸ் இருக்கா?
ம் நெறையவே இருக்கு நெறைய இது இருக்கு. போகலா பட் வந்து கேர்ள்ஸதா வீட்ல விட மாட்டாங்களே பாய்ஸ் எல்லாரு போவாங்க.
கன்யாகுமரில பாத்துருக்கே வந்திருக்கே நா நெறையாவாட்டி வந்துருக் கே பட் மௌண்டெய்ன்ஸ் பாத்தது இல்ல. ஃபால்ஸ் நெறைய பா
ம் வாங்க க் நல்லா இருக்கு.
ஆமா நா நெறைய வாட்டி வந்திருக்கே.
ம்
சோலோவா வந்திருக்கே ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கே. நல்லா இருக்கு ஆக்சுவலா ஊரு.
ஆமா ஆமா.
ஆமா நா ஏ கடைசியா எங்க வந்தோன்னா அந்த ஃபால்ஸ் ஒன்னு இருக்குல்ல தீற்பரப்பு தீ பரப்பு ஃபால்ஸுன்னு சொல்ட்டு. ஆ அங்க வந்திருக்கே நானு. சோ கடைசியா அங்க வந்திருக்கே. ஆமா அங்க வந்துட்டு பாத்துட்டு போனோ. சோ அது கிட்டத்த நாகர்கோயில் அது கிட்டத்தட்ட. ஆ அதுக்குள்ளதா வரு கரெக்டுங்களா? ஆக்சுவலா அங்க இருந்து நா அங்க நம்ம கன்னியாகுமரில இருந்துதா பஸ் எடுத்தே.
மீட்டர் தள்ளி இருக்குது திற்பரப்பு அருவி.
ஓ ஓகே ஓகே ஓகே ஏன்னா நா கன்னியாகுமரில இருந்துதா பஸ் ஏறுனோ. மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கு. ஏன்னா அன்னைக்கி சைதாபேட் நாகர்கோயில் பக்கம்தா எனக்கு அங்கிருந்து பஸ் அது வழியாதா வந்துச்சு. சோ அதனால அது பக்கம்தா நெனச்சே.
நாகர்கோயிலுங் து ஓகேதா. அங்க இருந்து பட் தேர்ட்டி கிலோமீட்டர் போகணு.
ஓ ஓகே ஓகே. சோ கடைசியா அதுதா அங்க வந்தது நானு.
ஆ இங்க வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் சொல்லப் போனா வடசேரின்னு சொல்வாங்க நாகர்கோயில் சொல்வாங்க. அதா நீங்க அங்கன ஏறிருப்பீங்க.
ஓகே ஓகே நானு அது இந்த கடைசியா வரும்போது நல்லா இருந்ச்சு நா வர டைமு வெயில் இல்ல டைம் மழ டைமு.
ஓ
அதனால சூப்பரா இருந்துச்சு. சோ அது சுத்திட்டு அங்க இருக்க ஊர் ஃபுல்லா ஐ மீன் நாகர்கோயிலு லோக்கல்லயு ஃபுல்லா சுத்திட்ருந்தோல்ல அப்டியே
ம் நல்லா தா இருக்கு சுத் பட் எங்களுக்கு வந்து இதே ஊர்ல இருந்து சுத்திட்டே இருக்கறனால போரிங்கா இருக்கு. பட் வெளிய இருந்து வரவங்களுக்கு ஊர் பிடிக்கு.
ஆமா நீங்க அது பதிலா நீங்க நெறைய போலாமே பக்க பக்கத்துல கன்னியாகுமரிதா இருக்குன்னுதான்டு பக்கத்துல நெறைய இருக்குல்ல? உங்க பக்கத்துல கேரளாவு இருக்குது.
ஆ கேரளா போறது அடிக்கடி போவோ. அங்கயே எல்லாத்துக் போய்ட்டு போய்ட்டு வரனால பட் போரிங் ஆயிடுச்சு எல்லா.
ஓ அப்படி இருக்கோ? கரெக்ட்டு அப்டியே அ ஓ அ ஆமா கரெக்ட்டு. ஏன்னா கேரளானாவே உங்களுக்கு தண்ணிதான முக்காவாசி?
ம் கேரளாவு போவோ பட் இந்த கன்னியாகுமரில நெறைய ஆறு கொளோ எல்லா இருக்கு. அங்க போயிட்டு வர்றதுதா.
ஓகே ஓகே ஏன்னா நா எனக்கு அது புது ஏன்னா வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது நல்லா இருந்து ச்சு பைக்ல வந்தோ. அதுக்க ப்புறோ பஸ்ஸு ட்ரெயின்ல வரும்போது சோ எனக்கு தெரிஞ்சு எதுல வரும்போது ஈஸியா இருந்து நல்லா இருந்துச்சுன்னா பைக்குதா.
ம் பைக்
ஏன்னா அது உங்களுக் ஆ மா ஏன்னா அது வர சீனரியூஸு நல்லா இருக்கு பாக்கறதுக்கு.
ம் நா வந்து சென்னை வந்து ஒரு ஃபோர் அ ஃபைவ் டைம்ஸ் வந்திருப்பே. அக்கா வந்து அங்கதா இருக்கா மேரேஜ் ஆகி. ம் பட் நா அங்க வந்தது எல்லாமே மேரேஜ் ஃபங்சனுக்குதா வந்தே. சோ சுத்திப்பாத்தது நைட் ரைடு நைட் அக்கா கூட சேந்து அக்கா ஹஸ் அக்காவோட ஹஸ்பண்டு் நான்லா சேந்து பைக்ல நைட் ரைட் பண்ணோ. தென் அம்மா அப்பா தனியா வந்தாங்க.
ஓ நைட் நைட்டுதா சோ சென்னை இப்ப நல்லா இருக்கு சொல்லப் போனா.
வ தான்
ஏன்னா நைட்லதா உங்களுக்கு சென்னை க கம்பேர் பண்ணம்போ டே கம்பேர் பண்ணம்போ நைட்லதா நல்லா இருக்கு ஏன்னா நைட்லதா நெறைய பேரு ப்போ ஓட்டல்ஸ் லா நெறைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா நைட் டைம்ல. ஆ ஆ இப்ப நைட் ஷிஃப்டு முடிச்சுட்டு வரும்போது நைட்ல சாப்புடுவோல்ல சோ அதுக்கா ண்டி நெறைய கட ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா.
ஆ பாத்தே நைட் ரைடு போம்போது பாத்தே பட் எனக்கு வந்து இங்க
ஓ ம் ஆமா.
நாங்க எறங்கி நா வந்து நல்ல ஷூ எல்லா போட்டு எறங்கிட்டே. அங்க எறங்குன பெறவு பாக்கறோ மழ பாதிலயே ஸ்டாப் ஆயிட்டோ லைக் அந்த எம் சி ரோ எம் ல அந்த ஏதோ சைட் வந்தே எங்க எம் சி ரோடு போறதுக்குதா வந்தோ.
ஓ நீங்க மழ டைம்ல வந்தீங்கனா சென்னை கிட்டத்தட்ட ஒரு பாதி பீ ச்சு மாதிரிதா.
ஆ பாத்தே ஐயோ
ஆமா இங்கல்லா நீங்க இங்க உ அங்கெல்லா மாரி உங்களுக் கு இங்க சிஸ்டம்ஸ் வேறல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ்லா
அங்க உங்களுக்கு டிரைனேஜ் கெடையாது. இங்கல்லா டிரைனேஜ் இருக்கறனால உங்களுக்கு இங்க தண்ணி அதுல வழியா போறதுனால உங்களுக்கு தேங்க ஆரம்பிச்சிருக்கு அதனாலதா இங்க அப்டி ஊர்லலாம் அப்டி கெடையாது ஆமா அதனால தா இங்க தண்ணி அதிகமா தேங்குறதுக்கா இங்க எல்லா பாத்திங்கன்னா போட்லா விடுவாங்க தெரியுமா நீங்க எல்லா போட்லா போயிருக்கீங்க நாங்க சென்னையில போட்ல போவோம் வீட்ல அப்புடிலா இருக்கும் எங்கள சுத்தி தண்ணி இருக்கு எப்பயுமே ஏரியா சுற்றி தண்ணி இருக்கும் மழை பெய்யும் போது அதாது ஓ ஒரு ஆள் ஒரு செஸ்டு அளவுக்கு இருக்கும் ஒரு ஃபைவ் ஃபீட் ஆளுக்கு செஸ்ட் அளவுக்கு இருக்கும் தண்ணி அப்டி இருக்கும்போது நம்மளா நடக்க முடியாதுனால போட் விடுவாங்க அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் ரொம்ப பீக்காக இருக்கும் போது மழ நீங்க பாத்துருப்பீங்கள இந்த புயல்ஸ்லாம் புயல்லாம் இருக்கும் போது அந்த டைம்ல தான் தண்ணி அதிகமா இருக்கும் தண்ணி அதிகமா இருக்கும் ஃபுல்ல ஃபுல்ல சரௌண்ட் பண்ணிடும் சோ அந்த டைம்ல யாராலயும் கடைக்கு கிடைக்கு போக முடியாதுனால எல்லா போட்ல தான் போட் விட்டுப்பாங்க அப் ஆமா அதான் நெறைய நடந்திருக்கு எங்க எரி இங்க சென்னையில எல்லா
இங்க வந்து கன்னியாகுமரில ஒன் டைம் வந்துச்சி புயல் அந்த ஓகி புயல் வந்துச்சில அ அந்த டைம்ல வந்து இங்க வந்து புயல் வந்துச்சி பட் கரண்ட் மட்டும் தா கடையாது செம்மையா இருந்துச்சி தண்ணில்லா வரல ஊருக்கு தண்ணி வராது
ம் ம்
அந்த குப்ப ஸ்மெல் எல்லா சேர்ந்து மொத்தமா ஒண்ணு புரிஞ்சிச்சு இதா
ஆமா எங்களுக்கு அது தா சொன்னன் காவ தண்ணி நெறைய வரும் உங்களுக்கு அ அதனால தா உங்களுக்கு இங்க மழை பெஞ்சா ரொம்போ தண்ணி அதிகமா தேங்குறதுக்கு காரணம் அது தா
நா என்னைக்குமே இந்த ஷு போட்டு இறங்க அந்த ஷூ போட்டு இறங்க மாட்டேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இறங்குனே ஷூ மொத்தமா நாசாயிடுச்சு
ஆமா உங்களுக்கு அந்த மழை டைம்ல நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அது
ஆமா திரும்ப நெக்ஸ்டே தா நெக்ஸ் டேனா சி மழை இல்ல பட் கல்யாணம் வீட்ல சாப்பிட்டோம் அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு அங்க சாப்பிடடுனு நினைச்சது அத்தோ பேஜோதான்
சென்னை போன தா கிடைக்கும் அதாது எங்க. ஏரியாவுக்கு வந்திங்கன்னா கடைக்கும்
உம் எங்க அக்கா சொன்னா கூட்டுட்டு போறேன்னு சொன்னா பட் எங்க அம்மா வந்து ரோட்டு கடை சாப்பிட மாட்டாங்க
உங்களுக்கு அங்க கடையாதுல அதிகமா
லைக் ஆ இங்க வந்து நைட்ல வந்து கடை உண்டு கொஞ்சம் மெயின்க் எப்டி சொல்ற பைபாஸ் ரோட் இருக்குல்ல இது நாங்க இருக்க சிட்டி தான் மெயின் பிளேஸ் தான் பட் வந்து இங்க வந்து நைட் இன்னு டோ கடஸ்
கடைல்லா ரொம்ப ஓபன் பண்ணல ஷாப்லா பட் வந்து பைபாஸ் ரோட்ல இருக்குது ஓ ஓ ம் ம் ம் ம் இங்க உங்களுக் கு நீ நீங்க எங் எப் எங்க போனீங்கன்னாலு உங்களுக்கு கட இருக்கு சென்னை ஃபுல்லா உங்களுக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கட இருக்க மாரிதா ஏன்னா நைட்லதா நாங்க அதிகமா சாப்பட்ற மாரி இருக்கு இங்க எல்லாரு. ப்போ கால ரெண்டரை மணிக்கு எனக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு நா வீட்டுக்கு வரும்போது அவ்ளோ கட இருக் சாப்பட்றதுக்குன்ட்டு அவ்ளோ கூட்டோ இருக்கு. நம்ம டேல பாக்குற மாரி நைட்ல ட்ராஃபிக்க விட கூட்டமா இருக்கு சாப்படற
ஆ பிலால் பாத்தே பிலால்தா போனோ ஃபர்ஸ் ஆ மவுண்ட் ரோட் பிலால்தா அங்கதா போயிட்டு லாஸ்ட் நா வந்து சாப்ட்டுட்டு வந்தனா அதெல்லா ஒண்ணுமே இல்ல. எனக்கு நா வந்து டீ குடிக்க மாட்டே சோ வந்து ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்ட்டு வந்தே.
அங்க ஃபேமஸு
நா வந்து டீ நா டீ குடிக்க மாட்டே நா டீ குடிச்சு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் ஆயிடுச்சு. அம் மா அப்பா எல்லாரு குடிச்சாங்க. நா மட்டும் ஐஸ்கிரீம் புடிச்சிட்டுருந்த.
ன்னா உங்களுக்கு டீ மட்டும்தா ஃபேமஸ். அந் அந்த அதது அதுக்காக வேண்டி பின்னாடி ஓட்டல் இருக்கு ஆனா உங்களுக்கு டீ டீக்காக மட்டும்தா அவுங்களுக்கு அவ்ளோ அவ்ளோ கூட்டோ இருக்கு.
உம் ஏ அக்கா சொன்னா நெக்ஸ்ட் டைம் வா
நீங்க டேல போறத வுட நைட்ல போனீங்கனாதா இன்னோ நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியு
ஆ அது சு சூப்பரா இருந்துது லைக் நாங்க மெரினா பீச் போனோ நைட்டு அங்க வந்து ஒரு க் குல்ஃபி குடுப்பா வாங்க் கடைக்குள்ள லைக் அந்த ஆ அந்த குல்ஃபி சாப்டறதுக்குனே போனோ நைட் ரைட் இதுக்குனே போயிட்டு சோ சாப்ட்டு வந்தோ
ம் அங்க இதுக்குன் ஆமா இங்க நெறைய அததா சொ ன்ன நைட் டைம்ஸலதா இங்க நெறைய பீச் சைட்ஸோ சிட்டிக்குள்ள இ க்ஞை இது இன்னைக்கி சென்னைன்னு நீங்க எங்க போனீங்கன்னாலு நைட்ல பசிக்குதுன்னு நீங்க சொல்லி வெளிய போனீங்கன்னாவே கடை இருக்குது அது எந்த ஏரியா போனீங்கன்னாவே ஆமா இப்போ ஒன்னுமில்ல நா இப்ப நா எனக்கு சிம்பிள் நா ஆஃபீஸ் முடிச்ட்டு வர எனக்கு பசிக்குது சொல்லும் போது வீட்ல ஆப்வியஸ் எதுவு இருக்காது கரெக்ட் ங்ளா ரெண்டு மணிக்கி ஒன்ர மணிக்கு வந்தா நா வர டைமில்ல என்ன ஆகு ஸோ வர டைமில்ல ஏதாச்சி நா சுத்தி நா சுத்திட்டு வரம்போது ஏதாச்சு கடைக்கு வரம்போது மவுண்ட் ரோட் வழியாதா வருவ சோ அங்க ஸ்ட்ராப் பண்ணு அப்படில்லனா வேற வேற சோ ஒரு ஸ்பா ஸ்பாட் இருக்கு எ இந்த ஸ்பாட்லன்ன அடுத்த ஸ்பாட் ஒன்னு ரெடியா இருக்கு சாப்புறதுக்கு
ஓகே நா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தா ட்ரை பண் நறைய இருக்ற ஒரு ஃபிளானிங்லதா இருக்கோ
நீங்க வந்துட்டீங்கனா து ஒரு ஒரு ஒன் மந்த்தாச்சு தங்கி சாப்புர்ற மாரி இருக்கு அவ்ளோ இருக் கு அதே நீங்க மார்னிங் டைம்ல போனீங்கனா நீங்க அத்தோ பீச்சோளா சாப்பறக்கு மார்னிங் ஆக ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேல போனீங்கனாதா நல்லாருக்கு ஒரு அவுங்க ஆமா அவுங்க இ அவங்க இதுக்கு நம்ம அதுஸ் சாப்ட மாட்டாங்க சில பேர்
லைக் எப்படி சொல்ல எங்க ஊர்ல வந்து ரொம்ப எல்லா ரோட்டு கட கெடையாது பட் ரோட்டு கட எனக்கு நல்லா புடிக்கு எனக்கும் அக்காக்கு நாங்க வந்தா ரெண்டு பேரு சேந்து ரோட்டு கடைக்கு சுத்த போயிருப்போ பட் அம்மா வரமாட்டாங்க
ஆமா அது து சில பேருக் ஒத்துக்காது சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக் புடிக்கு
லைக் ஒத்துக்காதுன் கெடையாது எங்களுக்கு வந்து எப்டி சொல்ல நாங்க வந்து இங்க கொஞ்ச நீட்டா இருக்குற ஏரியா பாத்தீங்னா எங்க அம்மா வந்து சோ அத பாப்பாங்க அங்க அப்டி இருக்கு இங்க அப்டி இருக்காங் பப்பாங்க
ஓ இங்க இல்லாரு சாப்புறதுனால அது யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க இங்க இல்லாது டமே அந்த ஒரு கடனா எல்லா எடத்துலுருந்து அந்த கடைக் வருவாங்க சோ அதனால அத எல்லாரு அப்படியே ப ஈஸியா பாப்பாங்க அத ஈ